வணக்கம் கேக்குதா அக்கா உங்களுக்கு
ஆ கேக்குது தோழி கேக்குது கேக்குது
ம் சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க
நா நலமா இருக்கே தோழி சௌண்டு கொஞ்சொ கேக்குதுங்ளா
ஆ கேக் ஆ நம்ம வந்து கல்யாண வாழ்க்கப் பத்தி பேசலாமா
கண்டிப்பா கண்டிப்பா பேசலா தோழி ஏனா ரொம்ப முக்கியொ இல்லைங்ளா அதுவு ம்
ஆ என்ன சொல்றது ஒரு அ ஒரு கல்யாணன் ஆய்ட்ட ப்றமா நம்மளோட லைஃப் எப்டி சேஞ்ச் ஆகுது நம்ம வந்து ஒருத்தங்கள வந்து சான்று இருந்தோ மொதல்ல நம்ம வந்து எங்க அம்மா அப்பாதா பாக்கணு எ அம்மா அப்பா தா எல்லாமே செய்யணு நம்மளுக்கு ஒண்ணு கூட ஒரு என்ன சொல்றது ஒரு இது கூட எரியாது நம்ளுக்கு
ம் முடிஞ்சு ஆமா அவ்ங்க என்னா சொல்றாங்களோ அதுதா நம்ப கேக்க வேண்டியதா
காங்க ஆமா அவ்ங்க இருக்காங்க எல்லாத்துக்கு நம்பளுக்கு நம்பளுக்கு எதுக்கு கவல கடையாது எவ்ளோ வருது எது போவுது ஏ என்ன சொல்றது நம்பளோட அ சம்பாதியொ எப்டி வருது நம்மளோட வீட்ட நம்ம எப்டி எடுத்துட்டு போனு எப்டி நம்மளோட வீட்டுலந்து மளிக சாமா வருது போவுது அப்டின் சொல்லி ஒரு கவல கூட நம்ளுக் கடையாது எ உ எந்த நாள் நம்ம கல்யாண் பண்ட்டு வரோமே இந்த நாள்லேந்தே நம்மளோட லைஃப் வந்து ஆ என்ன சொல்றது கீழேந்து மேல வரைக்கு எல்லாமே சேஞ் ஆய்டு
ம்
நம் மொதல்ல நம்ம வந்து நம்மளவே பாத்துக்க மாட்டோ அ நம்மளே ஒருத்தங்க பாத்துக்குற மாதிரி இருந்துது கல்யாணொ ஆன ஒ ரே நாள்ல நம்பளுக்கு வந்து எவ்ளோ என்ன சொல்றது நம்ம மேல எவ்ளோ அ பாரங்கள் ஏறுது
ம் திறமை இன்ஸ்டால யாரு ஐடி பத்தி கேட்டாலும் பட்டு பட்டுன்னு உங்க போன் டீட்டெயில்ஸ எடுத்து குடுப்பேன் ஆ ஆ கண்டிப்பா கண்டிப்பா தோழி ப்ப என்னைய பாத்துக்குறதுக்கே ஆ ஒரு ஆள் வேணுன்லா சொல்லி சொல்லுவாங்க நமக்கு என்னா தெரியு அ ஒனக்கு அதெல்லா எதுவு தெரியாது நா பாத்துக்குற நா பாத்துக்றேன்லா சொல்லி பாத்துக்குவாங்க நம்பள ஆனா கடசீல கல்யாணோன் ஒன்னு ஆயிருச்சின்னு வச்சு. கோங்ளே ஆ எல்லாமே நா எல்லா பொறுப்பு நம்ம தலைல வந்து இதாய்டு து ஆ பீ எப்டி சொல்றது ம் கா
ஒரு பொறுப்புக்களே இல்லாதவங்கள் கிட்ட வந்து அ அதிகமான பொறுப்பு வந்து சேருது அது வந்து அ பாத்துதா ஆவணுன் சொல்லி கட்டக்கா ம் கட்டாயொ இருக்கு நம்பளுக்கு
நமக்கு என்னா தெரியு சொல்லுங்க பாக்கலா நம்ப ஏதோ அம்மா அப்பா கை காம்ச்சு உட்டு ஆ நீ இப்டி பண்ணுப்பா இப்டி பண்ணுப்பா அப்டின் சொன்னதுக்கப்பறந்தா சேரி ஓகே ஆ நமக்கு அம்மா இருக்காங்க எல்லாம் பாத் துக்குவாங்க அப்டின்ற ஒரு நம்பிக்கைல நம்ம வாழ்ந்துகுட்ருந்தோ கடசீல கல்யாணோனு ஒன்னு ஆனதுக்கப் அப்றோ இல்லல்ல எல்லாமே நீங்க தா பாத்துக்கணும் அப்டின் சொன்னா நம்ம எப்பிடி நம்ம எப்படி அத ஏத்துக்க முடியும் நம்ம எப்படி அத செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலா
கண்டிப்பா அது வந்து ஒரு கல்யாண்லா ஆயிட்டு ஒரு புது பொண்ணு வராங்ன்னா அவங்கள்க்கு கண்டிப்பா நேரம் குடுக்கனு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது அவங்க கல்யாணம் பண்ட்டு வர்ற டைம்ல ஏன்னா வந்து ரொம்ப என்ன சொல்றது நா ஒரு பதினெட்டு வய்சுலே கல்யாணம் பண்ணின அதனால நா வந்து கல்யாணம் பண்ண டைமே கல்யாணம் பத்தி எனக்கு ஒரு புரிதல் கூட இல்ல என் கிட்ட
ம்
நா நெஜ் நெஜமா சொன்னேனா நா வந்து தெரியாம கல்யாணம் பண்ட்டு வந்துட்ட ம் எங்கம்மா அ எங்க மாமியார் வீட்ல வந்து அப்ப எங்க கொல்லை நார்ங்கள் ரெண்டு என்ன சொல்றது எங்க வீட்ல ரெண்டு பேரும் நாத்தனார் பெரியவ்ங்க எங்க மாமியார் வந்து கொஞ்சோ என்ன சொல்றது என்ன ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்லயேன் சொல்லி எனக் கு கோவோ இருந்துகிட்டே இருக்குது என்ன வந்து ஒரு பெரிய மன்ஷங்க அப்டி தான ட்ரீட் பண் வாங்க நா என்னோட கொழந்தனார் ஒய்ஃப் கல்யாணம் கொழந்தனாருக்கு கல்யாணம் ஆக டைம்ல நா வந்து இவங்க வந்து அவங்ளோட தம்பி பொண்ணு
ஆ
கேக்குதா அவங்கள வந்து நீங்க சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சொல்லி என் முன்னாடி நீங்க பண்ற டைம்ல நீங்க வந்து என்னோட டைம்ல நீங்க அந்த மாதிரி பண்லயே அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நானு ஆமா இவங்களாவ்து ஒரு ஆமா கண்டிப்பா அவங்களாவ்து ஒரு இருவது வயசுல கல்யாணம் பண்ட்டாங்க பண்ட் கல்யாணம் பண்ட்டு வந்தாங்க நா வந்து பதினெட்டு வயசுலல்லா கல்யாண பண்ட்டு வந்த நா கல்யாணம் பண்ற டைம்ல என்னோட பிளஸ் டூ முடிச்சு ஆறு மாசத்ல கல்யாணம் பண்ணி வச்சங்க எனக்கு அந்த இருக்கிற டைம்ல நீங்க என்ன ஒரு கொழ ஒரு பொ சின்ன பொண்ணா நீங்க என்ன பாக்கலையே சின்ன சின்ன விஷயத்துக் க்லா நம்ம கிட்டவந்து சொல்லி கோவிக்கிறது எதோ நம்ம வந்து எத்தனயோ வருஷமா அ என்ன சொல்றது வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு அ குடும்பத்த கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்க உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வெக்கலா அவுங்குளுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ப தா இது மாரி கத்து குடுக்கணும் சொல்லி அவங்க யோசிக்கலயேன் சொல்லிதா எனக்கு கொஞ்சோ வருத்தமா இருக்கு ஆமா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு வீட்டுக் கல்யாணம் பண்ட்டு போறோம்னா நம்மள வந்து மொதல்ல அ உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது நம்ப தா இனிமேல் தா அவுங்ளுக் கத்த குடுக்கணும் அவங்களுக்கு டைம் குடுக்கணும் என்னா என்னோட ஒரு கல்யாண வாழ்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நா ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா எனக் வந்து என்ன எப்படி போது ஒண்ணுமே புரியவே இல்ல என்ன எப்ப பாத்தாலும் கொஞ்சம் என்ன செய்றது டென்ஷனாவே இருந்தது
ம்
ஆனா நம்புளுக் என்ன சொல்றது நமக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வட் பேசி தா நம்ளுக்கு பழகம் நீங்க வந்து என்ன சொல்றது பின்னால என்ன உள் குத்தா பேசுறீங்க நம்பளுக்கு புரிதலே இல்ல அந்த பத்தி எல்லா நம்ம வந்து எது சொன்னா கூட நம்மளுக் ம் ஸ்டெயிட்டா சொன்னாதா நமக்கு புரியு நீங்க வந்து அ என்ன சொல்லுது பூசி முழுங்குறாங்க அந்த மாதிரி முழுக்கறதுல்லா நம்முளுக்கு புரிய மாட்டேங்குது அவுங்களோட பாஷயே நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க என்ன என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு நம்முளுக்கு புரியறதுக்கே ஒரு வர்ஷோ எடுத்துக்குட்டோ
ம் ம்
ம் உங்க பொண்ணுக்கு நீங்க எப்புடி உங்க பொண்ணுல இருந்தா நீங்க அப்புடி விட்டுருவீங்களா
ம்
அந்த மாதிரி நீங்க திருப்பி பண்ணுவீங்களா அப்டீன்னு சொல்லி கண்டிப்பா நீ யோசிக்கணோ அவுங்களு சின்ன பொண்ணு அவுங்களு ஒருத்தவுங்குளுக்கு பொண்ணு உங்களுக்கோ ஒண்ணோ தெரியாது அவுங்க நம்மந்தா சின்ன சின்ன விஷ்யோலா கத்து குடுத்து குடுக்கணு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்பறமா நீங்க நேத்து சொன்னா கூட திட்டனா கூட அதுல வேலடிட் இருக்கு ஆமா நம்ம புது பொண்ணு கிட்ட நீங்க வந்து அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் வெக்கறது எப்படி சொல்லுங்க நீங்க சின்ன சின்ன விஷ்யமே நீங்க கோபப்படாம குடுக்க கத்த குடுக்கணு அதுக்கப்புறமா தா நம் ங்களோட நம்மளோட அல்ல ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஆ இ செய்வாங்க நம்ம வீட்ல இந்த மாதிரிதா நம்ம வீட்ல வந்து பெரியவங்கல வந்தா இப்புடி கவனிக்கணோ பெரியவங்க வந்தா எல்லாருக்கு வழி விட்டுட்டு நம்மோ சைடு்ல ஒக்காரணோ மொதல்ல அவங்கள வளி விடணோ அது மாரி சின்ன சின்ன விஷ்யோலா நீங்கதா த்து குடுக்கணோ அம்மா வீட்ல இருக்கனும்னோ அவுங்க மகாராணி மாதிரி இருந்த்ருப்பாங்க தெரியுமா யாருகிட்டயு என்ன சொல்றது அம்மா வீட்ல வந்து எல்லாரு வந்து மகாராணி மாதிரிதா இருப்பாங்க உங்குளுக்கு ஒன்னும் தெரிஞ்சிருக்காது அ ஒரு வீட்டுக்கு மருமகளா போறட்டப்பறமா அவுங்குளுக்கு என்னென்ன விஷ்யோ அவுங் கத்துக்கணோன்னு சொல்லி நீங்க கத்து குடுத்தாதா
கத்து குடுக்கணோம்
அம்மா வீட்ல இருந்து அவுங்க கத்துக்கிட்டு வர மாட்டாங்க கண்டிப்பா நீங்க அது புரிஞ்சி ட்டு கத்து குடுக்கணும் பொறுமையா சொல்லி் குடுத்து அதுக்கப்புறமா அவுங்க ஃபாவலோ பண்ணலயா நீங்க கத்துறீங்களா அதுல வந்து ஒரு வேலிட் ரீசன் இருக்கு புது பொண்ணுனு நீங்க வந்து அவுங்கல அதிகமா அவங்க கிட்ட பிரிப்ரேஷன் வெச்சுட்டு நீங்க அந்த மாதிரி புரிஞ்சி நடக்கணோ புரிஞ்சி நடக்கணோ எப்புடி புரிஞ்சி நடக்கணோனு நீங்க கத்
ம் கத்து குடுக்கணோ ஆமா இப்ப ஒண்ணோ இல்ல தோ ழி இப்ப நம்ம அம்மா வீட்ல நம்ம இருக்கோ அம்மா நம்மள வெளில கூட்டிட்டு போறாங்க வர்றாங்க அப் போ அவுங்க சொல்லுவாங்க இவுங்க அத்த இவுங்க மாமா அப்டீன்னு சொல்ட்டு அதே மாரி வீட்ல சமையல் எடுக்கும் போது ஒரு சமைச்சு அம்மா சமைச்சுட்ருக்காங்க அப்டீன்னா ஒரு பொருள்ல எடுக்கணுன்னு சொல்லுவாங்க அந்த பொருள்ள போயிட்டு டக்குனு ஒடனே நம்ம எத்துட மாட்டோ அவுங்க சொல்லுவாங்க பா அது பாருங்க கடுகு டப்பா பக் கத்துல இருக்கு இந்த எடத்துல இது இங்கன இருக்கு அ உப்புப்ப உப் பு எடுக்க சொன்னா உப்பு பாரு அந்த அடுப்பு கிட்ட இருக்குது அ எண்ண வந்து இதுக் கீழே ஊத்தி வெச்சிருக்கே அரிசி இந்த எடத்துல இருக்கு ஒண்ணு ஒண்ணுமே நம்ம அம்மா வந்து நமக்கு கத்து குடுத்துருக்காங்க இப்ப நம்ம ஒரு இருவது வர்ஷோ கழிச்சி நம்ம மாமியார் வீட்டுக்கு போனோம்னா அவுங்க எங்கன வெச்சிருக்காங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது அப்ப அந்த விஷ்யத்த அவுங்க கத்து மட்டுந்தானே நமக்கு தெரியு போனோன்னே நம்ம செஞ்சிட முடியுமா அதே மாரி அம்மா வீட்டுல ஒரு சுடுதண்ணி கூட நம்ம போட்ருக்க மாட்டோ எல்லா மே அவுங்க தா நமக்கு செய்வாங்க இவுங்க வீட்டுல போனோனையு அஞ்சு பேர் த்துக்கு ஆறு பேத்துக்கு சமைக்கணுனா நம்ம எப்படி செய்ய முடியு சொல்லுங்க
ஆமா அது வந்து எல்லாரு புரிஞ்சுக்கணு அஹ் ஒரு மாசோ அவ்ங்கள நம்ம கத் த்து கொடுக்கணு முதல்ல நம்ம வீட்டுல இதெல்லா இப்டிதா ரன் ஆகு இந்த இந்த நேரத்து துக்கு நம்ம வந்து
ம் ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பான்ம அவங்களுக்குள்ளார இருக்கு அது மொத இருந்தாதா நம்ம போய் நல்லா இது பண்ண முடியு
எல்லாமே அவ்ங்க தெரிஞ்சுட்டு வரணுனு சொன்னா அது பாசிபிள் கிடையாது
கண்டிப்பா
நம்ம கத்துக்குடுத்ததுதா அது வந்து அவ்ங்க புரிஞ்சுக்கணு ஒரு என்ன சொல்றது ஒரு மாமியாரோட ஒரு இதுக்கு போ ஸ்தானத்துக்கு நம்ம போணுனா ஆமா ஸ்தானத்துக்கு போனோனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொறுமையா புரிதெல்லா அவுங்களுக்கு சொல்லி குடுத்து ம் நம்மல நம்ம வீட்டுல இந்த மாதிரி மா இந்த மாதிரி உங்க மாமனார் இந்த மாதிரி உங்க கொழுந்தனார் இந்த மாதிரி உங்க மூச்சனாரியு இந்த மாதிரி வீட்டுல நம்ம இந்த நேரத்துல சாப்ட்ருவோ சாப்பாடு டைம்ல நம்ம எப்டி சேத்துப்போ காரங்கள்ள அஹ் நம்ம வீட்டுல என்ன மாதிரி நம்ம சாப்பாடுகள் செய்வோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நீங்க சொல்லி சொல்லிதா அவுங்க ம மன என்ன சொல்றது அவங்களோட மனசுல அவங்க ஏத்துப்பாங்க் இவங்கவங்க இப்டி இப்டி நம்ம இவங்க கிட்ட இப்டி நடந்துக்கணுனு சொல்லி நம்ம சின்ன சின்ன கொஞ்சோ கொஞ்சமா தா கஷ் கத்துப்போ அதுக்கு நமக்கு கொஞ்சோ டைம் கொடுக்கணு கண்டிப்பா அது கொடுத்தாதா நம்ம வந்து இப்போ உங்களோட உங்களோட பொண்ணுக்கு நீங்க வந்து அவங்க உங்க மாமியார் பத்தி நீங்க கொற சொல்றீங்களா அப்போ அவங்க சொல்லி கொடுங்க அப்டி அவங்க அவங்கள உன்ன இப்படி பண்ணலா அப்படி பண்ணலானு சொல்லி நீங்க அப்படி நடந்துக்கிறீங்ளா முதல்ல நீங்க நடந்தாதா எல்லாரு மாறு ஒரு ஒருத் மாறுனா தானே எல்லாருமே மாறுவாங்க
ஆஹ் உம் ஆமா கண்டிப்பா
நம்ம வீட்டுல நம்ம ஃபாலோ பண்ணாதா நம்ம வந்து அடுத்தவங்கள கையெடுத்து சொல்ல முடியு முதல்ல நம்மளே ஃபாலோ பண்றதுல நம்மள பொண்ணுக்கு நா ஒண்ணு மருமகளுக்கு நா ஒண்ணு கண்ணு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்டி அடுத்தவங்கள சொல்லுவீங்க நீங்களே கரெக்டா சரியா இல்ல மொதல்ல
கண்டிப்பா
உம் இத பத்திலா நீங்க ரொம்ப எனக்கு சொல்றது என்னோட லைஃப்ல நா ரொம்ப கத்துக்கிட்ட லெசன்ஸ் இதெல்லா தோழி கண்டிப்பா
ஆமா ஆமா ஆமா அது அதா சொல்கறாங்கள வாழ்க்கைய வந்து நெறைய பாடங்கள் நமக்கு கத்து கொடுத்துருது அப்டின்னு சொல்லி சொல்றாங்கள அஹ் நம்ம அம்மா இப்போ நமக்கு நல்லத கத்து கொடுக்குறாங்கன்னா சுற்றி ஆ நம்ம உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா மத்த பாடங்கள நமக் கத்து கொடுத்துருவாங்க நீங்க இப்டித்தா நீங்க இப்டி தா இருந்து கொணு அப்டிங்கெறதுல அப்ப வாழ்க்க நறைய படங்கள் நமக்கு கத்து குடுக்குது
கண்டிப்பா தோழி நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போறோன்னா நம்ம வந்து சின்ன வய்சுலேந்து நம்ம அம்மா அப்பாவ வழ்த்து கிழுத்து அவுங்க எல்லாரு நம்ம செய்றாங்க ஒரு இருவது வய்சு வரைக்கு எல்லா செஞ்சு அவ்ங்குள்க் கே நம்ம வந்து உ நா அவுங்களுக்கு கைமாறி செய்றதுல்ல அவுங்களு இந்துலு உக்கார வெச்சு நம்ம சாப்பாடு போடுறதுல்ல இப்ப கல்யாண ஆ கல்யாணம் ஆனத்துடனே நம்ம வந்து அடுத்த நாள்லலேந்தே நம்மளுக்கு வந்து க்யூட்டி ஆய்டுது இபவ்ங்ள நீங்க கவ்னுச்சுதா ஆகுணுன் சொல்லி வீட்ல உங்குள்க்கு அந்த மாதுரி ரிஸ்டக்க்ஷன் கடுயாது நீங்கோ கல்யாண ஆனதுமே நீங்க அவ்ங்ள கவ்னிக்ணுன் சொல்லி நம்ம தல மேல ஒரு என்ன சொல்றது எழ்தி வச்சிறாங்க ஆமா ஆமா
ப ஒரு ஒரு கு வளைதளங்கள்ல கூட பாத்தே தோழி நானு அந்த வீட்ல இள்ள மருமகள் வந்து ரெண்டு மருமகள்ருக்காங்க ஒரு மருமக என்னா பண்றாங்க பெரிய ஏற்கனவே கல்யாணம் பண்ணிகிட்டு வந்துருக்க மருமகள பாத்து சொல்றாங்க உங்களுக்கு வந்து அ சுய அ சுய மானமா மரியாதையா அத் து இல்லாம நீங்க வேணா இருக்கலா நா இருக்கணுன்ற அவசிய எனக் கடையாது நீங்க இப்புடியே வந்துட்டீங்க நா இருக்க மாட்டேன்டு வெளியில வந்து உக்காந்துக்குறாங்க அதுக்கப்ற அவுங்க அம்மா வீட்டுக்குமே போயிற்றாங்க ம் ஆனா இப்ப பே பெரிய மருமக ரொம்ப வருத்தப் பற்றாங்க ஆம்மா எதாவ்து தப் பு பண்ணிட்டாக்க ஒங்க வீட்ல வந்து எதாவ் சொல்லிட்டாக்க நா உங்கட்ட சொல்ற நீங்க என்னா பண்றீங்க அ அம் அப்பாம்மா தானே அ வயசானவுங்க தானே விட்டு குடுத்து போலால்ல அப்புடின்ற மாரி எனக் குதா நீங்க சொல்றீங்களே தவிர ஆனா ஒரு எடத்துல கூட அவுங்க செய்றது தப்புன் நீங்க சுட் டி காட்டவே இல்ல அதெல்லா ரொம்ப யோசிக்க தோணுதுல்ல நமக்கு ஆமா சுய மரியாதன்றது எல்லாத்துக்கு ரொம்ப முக்கியோ இல்லயா